ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க
ஹலோ
கேக்குதா
ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது வணக்கோ
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு வயிர் ஃபுல்லா சாப்ட்டாச்சி
ஆ
ஆ ஷாப் ஃபுட்டுதா கடையில வாங்கி சாப்ட்டாச்சி ப்ரைட் ரைஸ்
ஆ சேரி சேரி வெளியில போனதுனால வாய்ன்ட்டு வன்ட்டீங்ளா
ஆ ஆமா
ஆ இங்கே இங்கே சப்பாத்தி வீட்ல
செரி ஓகே ஓகே
ம் ம்
ஆ
இன்னு சப்பாத்தி சாப்பிடல இன்னு வந்து குருமா மாவெல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கே இன்னு சாப்பாடு குடுக்கல பஸ் சங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவு தான அதனால எல்லா டிவி பாத்துட்டு ஃபோன் பாத்துட்ருக்காங்க
ஆமா என்ஜாய் பண்ணு
குடுக்கனு ஆமா நாளைக்கு நாளை மறுநாள் றோ லீவுதானே அதனால ஆளு க்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு டிவி பாத்துட்ருக்காங்க செரி எப்பொழுது சீக்கிரம் படுத்துற்றாங்க இன்னைக்கி கொஞ்சோ லேட்டா படுக்கட்டு நாளைக் கொஞ்ச லேட்டா எந்திரிக்லா அதனால மணி ஒம்போதாகுது ஆமா நார்மலாவே ஒம்போது மணி ஆய்டு டியூசன் போய்ட்டு வந்து சாப்புறதுக்கு ஆனா டியூசன் போய்ட்டு வந்தது சாப்பாடு வச்சு குடுத்துருவே சீக்கிர படுத்துருவாங்க ஆனா இன்னைக் கி லீவுனால டியூஷன் போய்ட்டு வந்து ஃபோன் பாத்துட்ருக்காங்க
ஆ ஆ செரி செரி ஓகே ஓகே ஏ பசங்களுக்கு நீங்க சொ வீட்ல சொல்லி குடுக்க மாட்டீங்ளா டியூஷனு அனுப்பிட்டீங்க
ஆமா இப்ப நா அந்த அளவுக்கு ஒன்னு படிக்கல அப்டிங்கறதுனால இப்ப வர்றது படிப்பெல்லா ஓரளவுக்கு நம்ம சொல்லி ஒரு ஜென்ரலா சொல்லி் குடுக்குறது நமக் தெரியுது அ மேக்ஸ் எல்லா எனக்கு சுத்தமா தெரியல எனக்கு மேக்ஸ் சுத்தமாவே எனக்கு நார்மலாவே வராது
ஆ ஓகே ஓகே செரி
அதனால ஓரளவுக்கு நம்ம இந்த பாடமா வீட்ல ஹோம் ஒர்க் மாரி பண்றதா அந்த மாரி நா சொல்லி குடுப்பே அந்த நம்மள்ட்ட ஒப்பிப்பாங்கள அந்த மாதிரி கேள்வி பதில அந்த மாரி வீட்டு ஹோம் ஒர்க்கு அங்க டியூஷன்ல பண்ண மாட்டாங்க அந்த டைமிங்ல நா இருப்பே ஏனா ஈவினிங் வந்து கொஞ்ச நேர வெளயாண்டிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டைம்மிங்ல நமக் உக்காந்து சொல்லி குடுப்பே ஏதாவது தெரிஞ்சது சொல்லி குடுப்பே தெரியலன்னா டியூஷன் மிஸ்ட்ட கேட்டுக்கோங்க அப்டின்னு சொல்லிருவே ம் இப்பதா எல் கே ஜி யுகே ஜி யில வர படிப்பு நம்ம ஃபிப்து சிக்ஸ்துல படிச்ச படிப்ல்லா இப்ப எல் கே ஜி யு கே ஜிக்ல்லா வந்துடுச்சு
ஆமா ஆமா அப்டிதா இருக்கு ஆமா
ம்
வெளியில போனீங்ளா இன்னைக்கி எங்காது
இல்ல இன்னைக்கி எங்கயு வெளிய போல வீட்லதா இருந்த வீட்லேயே வேல சென் செரியா இருந்துச்சு இன்னைக்கி வெளியிலல்லா அதிகமாலா போறதுக் ட்ல்லா வேல இல்ல எப்பயாது வீட்ல திங்ஸ் இல்ல அப்டின்னா வெள்ல போவே பசங்கள அழச்சிட்டு போயிட்டு ஈவினிங் டயத்துல போயிட்டு வாங்கிட்டு வருவே மத்தபடி எல்லாமே கோ ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வந்ரு அதனால வெள்ல போறதுக்கு வேல இல்ல ஆமா
நல்லதுதா அதுவு ம் கொழந்தைங்கள அழச்ட்டு பார்க்ல்லா போவீங்ளா
ஆ பார்க எங்க ஏரியால ரொம்ப பெரிய பார்க்ல்லா கெடையாது சின்ன சின்ன பார்க்தா அது கொஞ்சோ ரொம்பப் சின்ன பிள்ளையா இருந்ததா அந்த மாரி போனாங்க இப்ப அவுங்க அதுல லைஃக் இல்ல அதனால இப்ப கூட்டிட் போறதில்ல
இன்ட்ரெஸ்ட் இல்லையா
ஆமா பசங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போ அது ரொம்ப சின்ன பிள்ளைங்க வெளாட் சொல்ற மாரிதா இருக்கு அதிகமா இப்ப வாக்கிங்தா போறாங்க பார்க்கலல்லா அதனால அது பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால விட்டாச்சு அது டைம் இருக்காது ஸ்கூல்ட்டைத்துலா டைம்மே இருக்காது
ஆமா
ம் அப்றோ நாங்க அம்மா வீட்டுக் க்கு போயிடுவோ அங்க போனாங்கன்னா வெளாயாட்றதுக்கு அது பிள்ளைங்களா இருப்பாங்க வெளாண்ட்டு கிரிக்கெட் விளாண்ட்டு அந்த மாரி வெளாண்ட்டுட்டு இருப்பாங்க ஃபுட் பால் விளாடுவாங்க இங்கக் கிரௌண்ட்டு இருக்கு எங்க வீட்டுக்கிட்டயுமே கிரௌண்ட்டு இருக்கு அங்க போயிட்டு கிரிக்கெட் விளாண்ட்டு கிரிக்கெட் தா ரொம்ப வெளாடுவாங்க பசங்க அப்டினாவே கிரிக்கெட் தா கிரிக்கெட்டு ஃபுட்பால் ரெண்டு தா ஆமா அது ரெண்டுந்தா அதிகமா விளாடுவாங்க
ட்டா இருக்காங்க போல
ஆமா கிரிக்கெட்தா பேட்டு எத்தன பேட்டு கெடைக் எப்டியு மூணு நாலு பேட்டு கெடக்கு இன்னு கொஞ்சோ பழசாயிடுச்சுன்னா உடனே ஆர்டர் போட சொல்லுவாங்க சேரி வாங்கி குடுத்துறது அதனே பசங்க அத கேப்பாங்க பொம்பள பிள்ளைங்களா இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு திங்ஸ் நெறையா வாங்கு ஏ பசங்க இதுதான கேக்குறாங்க அப்டின்ன ஆமா ம் ஒரு பைய வந்து கார் ரொம்ப லைக் பண்ணி கேப்பா சின்ன கார்ல இருந்து பெரிய கார் வரைக்கு ஒரு பைய வந்து இந்த மாரி பால் ஐட்டோதா கேப்பா ஆமா ரிமோட் காரு கேப் குட்டி காரு கேப்பா அதிகமா குட்டி குட்டி காரா கேப்பா ஒரு சதாரணமா சூப்பர் மார்க்கெட் போனா இன்னமு கொஞ்சோ பெரிய பையன்தா அப்டியா இருந்தாலுமே இன்னுமே அந்த குட்டி குட்டி கார் எல்லா கேட்டு அது எப்டினா வாங்கிட்டு வந்து செல்ஃப்ல வச்சிருணு
ஆ ஆ அது பசங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா அவுங்க வாங்கின்னு அவ்ளோதா அவுங்களுக்கான சந்தோஷமே
ஆமா ஆனா பத்ரமா வச்சுப்பா இன்னொரு பைய பிறந்ததுக்கு அப்றோ அவன்தா கார்ல்லா ஒடச்சிட்டா ஆனா அவன் வந்து இவ்ளோ குட் குட்டி காரா இருந்தாலு சின்ன பிள்ளையிருந்து அப்டியே பத் பத்திரப்படுத்தி வச்சுப்பா விளயாடுவா எடுத்து பத்திரமா வச்சுப்பா ஆனா சின்ன பையனுக்கு வந்து கார்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா போட்டு விளாண்ட்டு ஒடச்சிடுவா எவ்ளோ வாங்கி குடுத்தாலு ஒடச்சுிருவான் எவ்ளோ திங்ஸ்சா இருந்தாலு ஒடச்சிருவா
ஆ ஆ ஆ
ஆ அதே நேரத்துல அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாரி நல்லா இன்ட்ரெஸ்ட் பேட்டு ஃபுட்பாலு இந்த மாரி இப்போ எதோ ஹேண் பாலா இப்ப அதுதா வாங்கிட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல்ல ஏதோ பிராக்டிஸ் குடுத்துருப்ப பாங்க போல அது இப்ப ஹேண் பால் வாங் தர சொல்லி அடம் பண்ணிட் இருக்காங்க இந்த இந்த வீக்கல வாங்கிருணுமா இப்ப சாட்டர்டே சண்டே நாளைக்கு நாளை மறுநாள் கூட்டிட்டு போயிடுவாங்க கடைக்கு சேரி ஓகே அது பசங்களுக்கு அது தானே கேக்குறாங்க நானு வாங்கி குடுத்துறது
ஆ சேரி ஓகே
ம்
அப்றோ என்ன சப்பாத்திக்கு என்ன சைடிஸ் ரெடி பண்றீங்க குருமாவா
உருளகிழங்கு குருமா ஆ ஆமா ஆ இல்ல ஃபோன் வந்துச்சு
ஆ சேரி ஓகே ஓகே
அது சப்பாத்தி உ உருளக்கிழங்கு குருமா வைப்போல்ல
ஆ சரி ஓகே எப்டி நீங்க சப்பாத்தி எப்டி போடுவீங்க
சப்பாத்தி வீட்ல நா வந்து வீட்ல அரச்ச மாவு இருக்கு மாவு இல்லன்னா கடையில வாங்கிப்பே அந்த ஆசி ர்வாதா அந்த மாரி எதாவுது மாவு வாங்கிப்பே அது வந்து வீட் ட்டு மாவ இருந்தா கொஞ்சோ அதுல நம்ம எதாவுது ஆட் பண்ற மாரிக் நெய்யி இல்லனா எண்ண வீட் ல ரெடி பண்ற மாவா இருந்தா இல்லன்னா பால் ஊத்திப்பே கடையில வாங்குற மாவா இருந்தா நம்ம
திங்கா
புரில
நீங்க கடையில வாங்காம அரைப்பீங்கன்னீங்களா அதுல என்னா என்ன ஆட் பண்ணி அரைப்பீங்க எது கல்லெல்லா போடுவாங்கல்ல
கல்ல போடுவாங்களா நா வந்து ரவ மட்டு போடுவ ஏனா அதுல பூரி சுடுவோ அப்டிங்கறனால ரவ போட்டு அரச்சிடுவ
அப்டியா எ ரவ எவ்ளோக்கே ஏ கல்ல கல்ல கொண்ட கட்ல
ஆ அது போட்டா சாஃப்ட்னஸ் குடுக்குமா இல்ல
அதுக்குதா சாஃப்ட்னஸ்க்கு சாஃப்ட்னஸ்க்கு ஒய்ட் சன்னா கொஞ்ச ஆட் பண்ணிப்பாங்க
ஆ சேர்
அது நா மோஸ்டா அரைக்கறதில்ல கடைல தா வாங்கிக்கிறது அதுதா அ மடிச்சு ட்டு போட்டு செய்வோல அது மாரி நா செய்வே நீங்க எப்டி அப்டியே போட்ருவீங்களா
என்ன சப்பாத்தி இந்த நாலா மடக்கி ஒரு மாதிரி ரோல் வர மாரி பண்ணுவாங்களே இதழ் இதழா வருமே அந்த மாதிரி ஆ அது மாதிரியு பண்ணுவே ஆமா நல்லாருக்கு அது நா பண்ணி எனக்கு போட்டு சாப்ட்டுக்க எனக்கு போடுவே எனக்கு அது மாரி பண்றது புடிக் கு ஆனா பசங்களுக்கு அந்த மாரி புடிக்க மாட்டேங்குது உள்ள ஒரு மாதிரி ஓயிட்டா இருக்கா செகவக்காம அதனால அது உள்ள உள்ளது அதுங்களுக்கு புடிக்கல
ஓஹோ
அ அப்டியே மேலாப்ல அந்த மொறுமொறுன்ப்ப மட்டு சாப்ட்டுட்டு உள்ள உள்ள அப்டி அப்டியே வச்சிருவாங்களா அதுனால அவங்களுக் கு நார்மலா பண்ணி குடுத்துருவே நா எனக்கு அந்த மாரி பண்றது புடிக்கு அதனால நா சாப்டுவே அது சாப்ட்டா கொஞ்ச ப்ராட்டா இந்த மாரி தே இ இருக்க மாரி தோணு நா சாப்டுவே அந்த மாதிரி ஆனா பசங்க வந்து அத விரும்ப மாட் றாங்க அந்த மாரி குடுக்க மாட்டே ம் அது லீவு டைத் த்துலலா அந்த ஸ்டார் மாதிரி ஹாட் மாதிரிலா அந்த நா கட் பண்றது வச்சிருக்கே அந்த பணியாலா பண்ணுவாங்கள அது மாதிரி நா செய்யறத்துக்காக வாங்கி வச்சிருக்கே அதுல பண்ணி கேப்பாங்க அ அதுக் பண்ணி கேப்பாங்க அதுல அதுல கட் பண்ணி அந்த அந்த ஃபே அந்த சேஃப்ல இருக்கு இருக்குல்ல அது பாக்க நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி கேப்பாங்க நா இப்ப இந்த நைட் டைமிங்லா என்னால போட முடியாது அ லீவு டைத் த்துல மார்னிங் இப்ப நாளைக்கு காலைல கேக்குறாங்க அப்டினா அந்த மாரி டைம்ல போட்டு குடுப்பே
ம் சப்பாத்தி மாவுலே அப்டியே போட்டு குடுத்துருவீங்க
அதே அப்டியே நம்ம வச்சு அச்சு எடுத்தம்னா அப்டியே ஆ ஹாட்டா இருக்கு ஸ்டார் இருக்கு ஓவல் சைஸ் அந்த மாரி நெறையா ஒரு ஒரு அஞ்சு பொருளு வச்சுருக்கே அஞ்சு டிசைன் இருக்கு அந்த அஞ்சு டிசைன நம்ம மாவ தேச்சுட்டு அத அப்டியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து பூரியாவோ இல்ல சப்பாத்தியாவோ போட்டு குடுக்குறது அது கொஞ்ச விரும்பி சாப்புடுவாங்க எதோ ஸ்டாரா ஆ அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவே கொஞ்ச சத்தா செய்யணு சப்பாத்தில நம்ம அந்த பீட்ரூட்லா ஆ ஆக்கி் குடுத்தா சாப்ட மாட்டாங்க பொரியலா பண்ணி குடுத்தம்னாலு அதுக்காக என்ன பண்ணுவோனா ப வந்து துருவீட்டுவே நல்லா சீச்சுட்டு அத மிக்சில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத் தி அடிச்சிட்டு அத நல்லா பால் எடுக்கிற மாரி அந்த அ சார எடுத்து சப்பாத்திலே போட்டு இப்ப மாவு பெனைவோல தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணி ஊத்தி பெசஞ்சு வச்சுருவே அது கொஞ்ச கலர்ஃபுல்லாவு இருக்கு அது கொஞ்சமக்ஷ அவுங்களுக்கு டேஸ்ட்டு குடுக் கு கொஞ்ச சத்தான இதாவு இருக்குல்ல அதனால அந்த மாதிரி குடுப்பே
ஆ ஓகே சூப்பர் அது மாரி செய்யறது நா அது மாரி ட்ரை பண்ணதில்ல நீங்க சொல்லிட்டீங்கல்ல நானு ஒருவாட்டி ட்ரை பண்ணி
ஆ பிள்ளைங்களுக்காக அந்த பிள்ளை நம்மளாந்தா பொரியல்லா ரைஸ்ல போட்டு நம்ம சாப்ட்டுறோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு குடுத்துவுட்டாலு சாப்பட மாட்டறாங்க
ஆமா
ம் வீட் ட்டில வந்து செஞ்சி குடுத்தாலு சாப்படமாட்டாங்க செரி இந்த மாதிரிந்தா அதுங்களுக்கு தெரியாதல அந்த மாரி செய்வே செல டைம் கேரட் கூட போட்டு செய்வே
அப்டியா கேரட் எப்டி அரச்சிருவீங்களா
ஆ கேரட துருவிட்டு மிக்சல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டம்னா தேங்கா பால் எடுப்போலா அந்த மேரி கேரட் சாராவே எடுத்துக்கலா அந்த சார எடுத்துட்டு நம்ம மாவு பெசையுபோது இதே மாரிதா பீட்ரூட்டு் சார் எடுக்கிற மாரி அந்த சாரயு எடுத்து தண்ணிக்கு பதிலா இத வந்து நம்ம ஆட் பண்ணி இது பண்ணிட்டோனா அந்த இது வந்து அதுல போயிடுல்ல
கேரட்டு் டேஸ்ட்டு நல்லா வரும்மா நல்லா இருக்குமா
ஆ நல்லா இருக்குமே பீட்ரூட் மாரியேதா இருக்கு
அப்பிடியா பீட்ரூட் கூட சாப்பரலா கேரட்டுதா கொஞ்சோ சாப் ப்பறதுக்கு புடிக்காத மாரி இருக்குல்ல நார்மல்லா பசங்களுக்கு
நம்ப வந்து கேரட் வந்து நம்ம அரச்சி அப்டியே நம்ம ச ஜாயின் பண்ண போதறது இல்லல்ல
ஆ ஆ
சாருதான எடுக் க்க போறோ தேங்காபால் எடுப்போல்ல அதே மாதிரி நம்ம மிக்சில அடிச்சிட்டு வடிகட்டிருவோ ஆ அந்த மாரி வடிகட்டிட்டு அந்த மாரி க்கறது ஏ கேரட் பீட்ரூட்ல்லா சாப்படமாற்றாங்களே வேற வழி இல்லல்ல ஆ அந்த மாதிரி பண்ணுவே அப்பிடி இல்ல அப்டின்னா
ஆ
எ வெறு வெஜிடபிள் மட்டு ஃபுல்லா அடிச்சிருவே பீன்ஸ் கேரட் அந்த மாதிரி அடிச்சிட்டு நார்மலா அந்த ராகி மாவு கம்புமாவுல்லா அடி ச்சி வச்சிருப்பே நா வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு அது ஒரு ரெண்டு கரண்டி போட்டு இதயு அந்தோட மிக்ஸ் பண்ணி தேங்கா மெளகு ஆ சோம்பு பெரிய ஜீரகோ சொல்லுவாங்கல
ஆமா
து எல்லா போட்டு பச்ச மெளகா அதெல்லா வெங்காயோ சின்ன வெங்காயோ அதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியு குடுப்பே அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு தொ ட்டுக்க வந்து சக்கர வச்சி சாப்புடுவாங்க இல்ல அப்டின்னா நா வந்து சட்னி பண்ணியிருப்பே புதினா சட்னி இல்லன்னா கருப்பில சட்னி அந்த மாதிரி இல்லன்னா மெளகா சட்னி கூட பண்ணா கூட நல்லா சாப்புடுவாங்க அந்த மாதிரி ம்க்குறது ஆமா ஏன்னா அது கொஞ்சோ நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா இருக்குல்ல
செரி ஓகே உங்கள்ட்ட பேசனதுக்கு நன்றி வைக்கிறே அ